ஹலோ ஹலோ
கேக்குதா
ம் கேக்
சொல்லுங்க என்ன பண்றீங்க
அ நா இப்போ தா சமைக்க போறே நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சமையல் எல்லா முடிச்சாச்சு ஃப்ரீயா இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அதனால கால் பண்ண மார்னிங்கே எல்லாமே முடிச்சாச்சு
ம்
டாக்குக்கு சாப்பாடு கூட வெச்சாச்சு எல்லா வர்க்கு முடிச்சாச்சு
ம்
நீங்க என்ன சமையல் செய்ய போறீங்க
ந மீன் கொழம்பு சாப்பாடு பொரிச்ச மீனு மீன் கொழம்பு
ஓகே ஓகே மீன் கொழம்பா ஓகே ஓகே ஒகே
ம்
மார்னிங் சாப்பாடு இனிமேல் தான தயார் பண்றீங்க இல்ல மார்னிங் சாப்பிட்டீங்ளா
ஆ மார்னிங்க வந்து தோசையு சட்னியு வச்சு தந்துட்டே
ஓகே ஓகே சேரி சேரி சேரி சேரி பசங்க ஸ்கூல்க்கு போயிட்டாங்களா
ஆ எனக்கு பசங்கல்லா கெடையாது நானு எ ஹஸ்பண்ட் எ மாமியாரு மூணு பேர்
ஓ ஓகே ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி பேசியிருக்கமா நம்மோ
தெரியல
ஓ செரி ஓகே ஓகே ஓகே அப்றோ என்ன பண்ணுவீங்க ஃப்ரீயா இருக்கு போதெல்லா சீரியல்ஸ்சு மூவிஸ் எல்லா பாப்பீங்ளா
ஆ ம் ரீல்ஸ் பாப்பே அதிகமா அதுக்கப்புறம் மூவிஸ்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ் வந்த மூவியெல்லா பாத்துட்டு ருப்பே
ஓகே சீரியல்ஸ்சு நாடகமெல்லா பாக்க மாட்டீங்ளா செரி ஓகே ஓகே ஓகே ரீல்ஸ் பண்ணுவீங்ளா
புரியல
ரீல்ஸ் பண்ணுவீங்களா ரீல்ஸ் எல்லா பாப்பீங்கன்னு சொன்னீங்களே ரீல்ஸ் பண்ணுவீங்களா நீங்க அப்டின்னு கேட்டே
ஆஹஹஹா அதெல்லா பண்ணமாட்டே
சேரி ஓகே ஓகே ஓகே என்ன மூவி பாத்தீங்க லேட்டஸ்டா
டூவென்டி நைன்
என்னது ஓ ஓகே ஓகே ஓ கே அப்றோ என்ன ஹீரோ புடிக்கு நா வந்து பரிமலா அன் கோ பாத்தோ
நல்லா இருந்துச்சா
ஆ நல்லா இருந்துச்சு காமெடியா இருந்துச்சு
ம்
ம் என்ன ஹீரோ பிடிக்கு உங்களுக்கு
ம் எனக்கு அப்டில்லா எதுவு இல்ல எனக்கு எப்பயாச்சு ஒரு மூவி நல்லா இருக்கு அப்டின் தோணுச்சு அப்டின்னா அந் மூவி பாப் அவ்ளதா
ஓ ஓகே ஓகே
ஃபேனா அவங்களோட ஃபேன்லா கெடையாது
ஆஹா சேரி சேரி சேரி சேரி ஹஸ்பண்ட் என்ன ப ஒர்க் பண்றாங்க.
ம் அவங்க வந்துட்டு ரஃப்ல ஒர்க் பண்றாங்க
புரியில
ஆஃபிஸ்
ஆஃப் ஓகே ஓகே ஓகே ஓகேங்க அப்புறோ என்ன மீன் கொழம்பு எப்டி வைப்பீங்க
நானா சும்மா தக்காளி, வெங்காயம் அதுல்லா வதக்கி விட்டு தேங்காலா கா அரச்சு மொத்தமா அரச்சிக்குவே
ஓகே
அப்றோ வத்தல ஊற வெச்சு வத்தல அரச்சிட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு புளியக்கரச்சு ஊத்தி
என்ன போடுவீங்க அதுல ஆ இது வெங்காயொ, தக்காளி, தேங்கா அப்புறோ வர மொளகா அது போக என்ன போடுவீங்க மசாலா ஏதாவது அ சீரகொ, மெளகு, சோம்பு இதெல்லா போடுவீங்களா
அதெல்லா போட மாட்டே
அதெல்லா போட மாட்டிங்க வெறு வெங்காயோ, தக்காளி வனக்கிட்டு வர மோளகா வதக்கிட்டு தேங்கா போட்டு அரப்பிங்க அவ்ளோதா
ம் ‌ஆமா
கரெக்டா அப்புறோ வெயிட் நானே சொல்றே அப்புறோ மா அது ஆ அப்புறோ மல்லித்தூளு, மெளகாத்தூளு போடுவீங்க. அப்புறோ வந்து புளி கரச்சு ஊத்துவீங்க மெளகாத்தூளே யூஸ் பண்ண மாட்டீங்களா. அதுக்கு பதுலா தா வர மொளகா வறுத்து போ வறுத்த அரைக்கிறீங்களோ?
ஆமா ஆமா அது வருத்துலா அரைக்க மாட்டோ சும்மா ஊற வெச்சு அரைக்கிறப்போ மொத் தமா போட்டு எல்லாத்தையு சேத்துவுட்டு அரச்சு ஊத்திடுவே அவ்ளதா
ஓ ஓகே வா அ தனியாத்தூள் மட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவிங்க
ஆ முடிஞ்சா அது கூட நா ஒன்னா சேத்து வறுத்து அரச்சிருவே. அவ்ளதா
வறுத்து அருச்சுவிங்க ஓகே ஓகே ஓகே
மேக்சிமம் கடையில வாங்குற மசாலாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டே.
ஓ ஓகே ஓகே அப்றோம் வந்துட்டு தாளிப்புக்கு வந்துட்டு தாளிப்பு குடுப்பீங்ளா குடுக்க மாட்டீங்ளா
உம் தாளிப்பு குடுப்பே கொஞ்சோ டிஃப்ரண்டா தாளிப்பே.
எப்டி?
ஆ எண்ணெ ஊத்திட்டு அதுல வந்துட்டு நெறைய கருவேப்ல அதுக்கப்றோ கொஞ்சோண்டு வெந்தயம்
ஓகே
அவ்ளோதா அத போட்டு நல்லா போட்டு கடுகள்லா போட மாட்டோ அப்றோ தாளிச்சிருவே அவ்ளவுதா
அவ்ளவுதா ஓகே ஓகே ஓகே
அது ரொம்ப மசாலா பொடி போட்டு வக்கிறீங்கல்ல அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சோம் நல்லா இருக்கும் சாப்றதுக்கு
ஓகே ஓகே
உம் சம்டைம்ஸ் மாங்கா அதுக்கப்றோ முருங்கைக்கா எல்லாமே போடுவே
ஆஹா
அது கூட நல்லா இருக்கும் நீங்க எப்டி மீன் கொழம்பு வப்பீங்க
நா வந்துட்டு நா அரை வதக்கல்ல மாட்டே இது ஆக்சுவலி எங்க அம்மாவோட ரெசிபி அ வெங்காயோ பச்ச வெங்காயோ பச்சை மிளகா அ தக்காளி ஒண்ணே ஒண்ணு ஆக்சுவலி எங்க அம்மா தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க தக்காளி ஒண்ணே ஒண்ணு அப்றோ வந்துட்டு கொஞ்சோ தேங்கா ரொம்ப தேங்கா இல்ல கொஞ்சமா தேங்கா சீரகோ மிளகு இதல்லாம் போட்டு அரச்சிருவே ஓகேவா அரச்சிட்டு அ அப்றோம் வந்து மறுபடியும் இப்போ தாளிக்கும் போது என்னன்னா எண்ணெ ஊத்தி நல்லெண்ணெ ஊத்தி கடுகு போட்டு வெந்தயோ கருவேப்பில சின்ன வெங்காயம் அ பூண்டு அது ரெண்டையும் வந்துட்டு அ சும்மா இந்த ஆட்டுக்கல் மாரி வச்சிருக்க சின்னதா வைப்பாங்கள அது வந்து வச்சு தட்டி விட்டு அதுல போட்டு போட்டு வணக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்குவேன் போட்டு வதக்கிட்டு வெந்தயோம் கடுகு பொரிஞ்ச வரப்பு இது இது அந்த ப்ராசஸ்சு இதெல்லாம் போட்டு வனக்கிட்டு அந்த மசாலாவ போட்டுட்டு அதுலே புளி கரச்சு ஊத்தி மெளகாத்தூளு தனியாதூளு தூளு உப்பு மஞ்சத்தூள் இந்த நாளையும் போட்டு நல்லா கொ கொதிக்கி விடுவே புளியை கரைச்சி ஊற் ட்டு அப்றமா வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு அ இதெல்லாம் பச்ச வாசம் போன வரப்பு லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பைவ் மினிட்ஸ்க்கு மின்னாடி மீன் போட்டு இறக்கிடுவே
உம்
என்னோட மீன் கொழபுக்கெல்லா பேவரட்டுங்க மீன் கொழம்புக்கு மட்டும் இல்ல எங்க வீட்ல எங்க வீட்ல சவுண்டு வந்துட்டே இருக்கு
என்ன சவுண்டு
எதுவும் வேல செய்வீங்க போல
இல்ல இல்ல இல்ல அது ஜிப் எப்டி சொல்றது ஜிப் லாக் பண்ணே
ஓஹோ ஓகே ஓகே ஓகே
உம்
ஆ அந்த ஆக்சுவலி இந்த இதுக்கு மட்டு இல்ல நெறய சமையல் செய்வே எல்லா சமையலுக்கு ஃபேன் தாங்க எல்லாருமே நெறய சமைப்பே
சரி சரி எல்லா எல்லார் வீட்லயு தா அம்மா பண்றதுதா எல்லா கொழந்தைகளுக்குமே நல்லா இருக்கு என்ன கேட்டா எ அம்மா பண்றதுத எனக்கு ரொம்ப புடிக்கு அ எந்த சமையலா இருந்தாலு எனக்கு
அம்மா வந்து எங்க அம்மா வந்துட்டு இப்போ வேற மாதிரி மீன் கொழம்பு வக்குறாங்க ஆக்சுவலி இது எங்க அம்மாவோட இப்டி ஆனா இவ அவுங்களா எங்க அம்மாவே இந்த ரெசிபிய மறந்துட்டாங்க இப்ப எங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அர ச்சு வதக்கி இந்த மாரி எல்லா சாரி அரைக்குறது அரச்சு ஊத்தவே மாட்டாங்க இப்ப சிம்பிளா வச்சு பழகிட்டாங்க அதுவே அவுங்களுக்கு டேஸ்ட் அவுங்களுக்கு புடுச்சிருது எங்க எங்க வீட்ல புடுச்சிருச்சு பட் எனக்கு இப்போ எங்க அம்மாவோடது மீன் கொழம்பு அது புடிக்கல எனக்கு இந்த ப பழைய ரெசிபி தா புடுச்சிருக்கு
அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்டு மாறிருல்ல இப்ப என்ன கேட்டா எங்க எங்க அம்மா வீட்ல இருந்த வரைக்கு எனக்கு வந்து அங்கல்லா கத்திரிக்காணும் அப்பறோ நெய் சோறு அப்பறோ பிரியாணி அப்பறோ ஒன் பாட் ரைஸாதா அதிகமா சாப்ட்டுருப்பே ஆ இங்க வந்து பாத்தா எனக்கு வந்துட்டு பிரியாணி புடிக்கல
ம் ம் ம்
ஆ ஒயிட் ரைஸ் புடிச்சிருக்கு அதுல நாட்டுகோழி கிரேவி ஊத்தி சாப்ட புடிச்சிருக்கு அந்த மாரி ஒவ்வொன்னு மாறிடுச்சு
செரி செரி செரி ஓகே ஓகே
ம் ம் ம் ம்
சொல்லுங்க அப்றோ
ம்
அலோ
அலோ அந்த ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கா அது டிஸ்டப்பன்ஸா இருக்கு அதுதா பாத்
ஓ ஓகே ஓகே அப்றோ
ம் குடி சுத்த
இல்ல எனக்கு எதுவு டிஸ்டபன்ஸா இல்ல அ அப்றோ என்ன நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க மீன் கொழம்ப வித் விட்டு வேற என்ன நல்லா சமைப்பீங்க
இல்ல நா இப்பதா பிகினரு அதனால நா எல்லாமே கொஞ்சோ ஆவலத்துக்கு நல்லா சமைக்க மாட்டே ஆ நா சமைக்குறது நல்லா இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்குவாங்க
ஓ ஓ ஓகே ஓகே செரி செரி
பெரிய விஷயோ தான
ம் பெரிய விஷயோ ரொம்ப பெரிய விஷயோங்க அப்றோ எங்க டூர் போயிருக்கீங்க எந்த ஏரியா போயிருக்கீங்க
டூரா டூர்லா நா அதிகமா போனதில்ல
செரி லாஸ்ட்டா எங்க போனீங்க
லாஸ்டா நா எங்கயுமே போகலையே அதான
செரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிதா எங்க போனீங்க ஊட்டி பொறிக்கீங்களா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாரில்லா போயிருக்கீங்களா
தே
ஓகே கேர்ளா சைடு
ம் போயிருக்கே
கேர்ளால எங்க எங்க போயிருக்கீங்க
அதல்லா எனக்கு தெரியாது ரொம்ப முன்னாடி போனது
ஆ ஆ கோயம்த்தூர் போயிருக்கீங்ளா
ம் ஹு போனது இல்ல ம் கோயம்த்தூர் போனது இல்ல
ம் ம்
ம் கன்யாகுமரி போயிருக்கே கன்யாகுமரி பீச் போயிருக்கே அப்புற அங்கெல்லா சுத்திட்டு நல்லாருக்கு அங்க போனது கொஞ்ச நேர அந்த பீச்ல ஒ காந்து இருந்துட்டு கல்ல நல்லா இருக்கு
செரி செரி சேரி
நீங்க
நா கேரளா பக்கோ கேரளால எல்லா பக்கமு சுத்திருக்கே ஒரு எட விடாம அப்போ வந்து இப்ப ரீசன்டா ஒரு ரெண்டு பிளேஸ் மட்டு விட்டுருந்தது அந்த எடத்தையு சுத்தி பாத்தாச்சு
ம்
ஆ இங்க கே இது போட் ஹவுஸ் கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆ தெரியு தெரியு
ஆ அங்க ஸ்டே பண்ணோ அதுக்கப்பற வர்க்லா அந்த ரெண்டு பிளேஸு பென்டிங் இருந்துச்சு அ அப்பற எல்லா கேரளால எல்லா பக்கம் வயநாடு ஆ திருச்சூரு பாலக்காடு திருவனந்தபுரம் எல்லா கொ ச்சின் எல்லா பக்கமே சுத்தியாச்சு ஏனா எங்க வீட்ல இருந்து ப கேரளா கிட்டதா ஒரு பிஃப்டி கிலோமீட்டர்ல தா ரீச் ஆயிருவோ சோ வந்து சுத்தி ஆ ஆமா ஆமா அதுனால நல்லா சுத்தி பாப்போ
ம்
அப்பற வந்து ஹஸ்பண்ட் வந்து ஐடி ஒர்க்ல இருக்காங்களா அவ வந்தனால ட்டர்டே சன்டேஸ்ல நல்லா ஊர் சுத்துவோ
சேர் சேரி
ஃபை டேஸ் மட்டு வீட்ல ஃபுல்லா வீட்லேயேதா இருப்போ எங்கேயுமே போ மாட்டோ அந்த டூ டேஸ் மட்டு நல்லா ஊர் சுத்துவோ நல்லா சாப்புடுவோ
ம்
அப்றோ இங்க இங்க சாந்திகீஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குங்க ஒரு ப்ளேஸ் இருக்குங்க அந்த பிளே போனீங்கன்னா சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே சீ ஆ சீப்பா இருக்குங்க ஒரு முழு சாப்பாடே டொண்ட்டி பீசாங்க ஒரு டிரஸ்ட் டிரஸ்ட் மாரி நடத்துறாங்க சோ வந்துட்டு ஒரு டொண்ட்டி ருபீஸ் தா எவ்ளோ அன்லிமிடெட் சாப்பாடு டீசன்டா தா இருக்கு ரொம்ப ஹோட்டல் மாரியேதா இருக்கு பட்டு என்ன செல்ஃப் சர்வீஸு
ம்
அது போக மார்னிங் டிஃபன்ல்லா பாத்தீங்ன்னா நறைய இருக்கு பூரி சப்பாத்தி அ சம்திங் நெறைய இருக்கு ஹெல்த்தியா தா இருக்கு பட்டு எல்லாமே ஹெல்த்தியா தா இருக்கு
ம்
அன் ஹெல்தியா இருக்காது அ எல்லாமே டென் ருபீஸ் பிஃப்டீன் ருபீஸ் டுவெண்டி ருபீ மொத்தாமாவே டுவெண்டி ருபீஸ் பீஸ்குள்ள தா இருக்கு ஒரு ஒரு இதோ
பரவால்ல
ஆ இந்த மாரி டெஸ்ட்டு இங்க நெறைய வச்சிருக்காங்க பட் அது ஃபேமஸு இது வந்து ஒரு இரு டுவெண்ட்டி இயர்ஸாவே இது இங்க அ அங்க என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாவே இருக்கு அந்த பிளேஸு எப்போமே அஹ் எப்பவுமே சாப்பாடு அங்க இருந்துகிட்டே இருக்கு ஆனா டைம் மட்டு டைம் மட்டு தா மென்ச்சனா ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல